வணக்கம்
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கோ நல்லா இருக்கேஓ நீங்க எப்டி இருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் அனைவரும் நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க அலுவலகத்துல பணி நல்லா இருக்கா உங்களுக்கு
அது போயிட்டு இருக்குமா ஆ போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு
நல்ல படியா போக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்
நன்றி நன்றி தாங்களுக்கு அது உறுத்தா உறுத்தாகட்டும்
ஆ இன்றைய வந்து சிறிசேமைப்பு பத்தி பேசுவோ மே
நெறைய சொல்லுங்க சிறுசோமிப்பு பத்தி பேசுங்க சிறுசோமிப்போ இல்ல எங்கிட்ட
அப்டி கெடையாது நீங்க வந்து இன்னிக்கி அலுவலகத்துல இருந்து இன்னிக்கி சிறுசோ சேமிப்பு இது பண்ணதுனால தானே உங்க பொண்ணுங்களுக்கெல்லா கல்யாண ஆயிருக்கு ஆச்சு அவுங்க கெழந்தைங்களுக்கெல்லா ஆ அப்றோ சொந்தமா வீடு கீடு எதுவு வெச்சிருக்கீங்களா
இருக்கு இருக்
அதனால சிறுசேமிப்புங்கிறது இல்லன்
ஆமா இறைவன் அதெல்லா இறை இறைவன் அதெல்லா குடுத்துருக்கார் நல்ல உடல் ஆரோக்கியத்த குடுத்துருக்காரு
நாங்க வந்து சிறுசேமிப்புங்கிறது ஃபஸ்ட்டு தெரியாது அப்புறமே வந்து வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் இழந்ததுக்கு அப்புறந்தா சிறுசேமிப்புனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சிறுக சிறுக கொஞ்ச கொஞ்சமா இந்த சீட்டு பிடிக்கிறாங்க பாத்தீங்களா
ம் ம்
அதில சீட்டெல்லா போட்டு ஆ கொழ பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது அப்புறோ கல்யாணங்கறதுக்கு போறது அப்றோ ஆ ஒரு வீடு எடம் அந்த மாரி ஒரு எட இதுக் க்காக நாங்க அந்த சிறி சேமிப்பு கொஞ்ச கொஞ்சமா சேத்து வாங்கிருக்கோ
நல்லது நல்லது ம்
வந்து இந்த நகசீட்டுன்னு சொல்லி போட்றோ பாத்தீங்களா அந்த மாரி இதெல்லா கொஞ்ச கொஞ்சோ சேத்து சின்ன சின்ன நம்ம வந்து பெரிய அளவுல நம்ம போய் வாங்க முடியாது இன்னிக்கி விக்
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
ஒரு குண்டுமல்லி தங்கமாவது சேக்கணுமே அப்டிங்கிறதுக்காக அது ஒரு சின்ன சிறுசேமிப் மாரி அதுல இது பண்றது அப்பறோ வந்து நாங் ங்க வீட்ல இருந்தே குட்டி குட்டியா ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பாக்குறது ஏ அந்த இப்ப அன்றாடம் நம்முள் கிட்ட வந்து இந்த ஐப்ரோ எடுக்குறாங்க தலைக்கு டை பண்றாங்க அபிட்னா அதுல நம்முளுக் காசு கெடைக்குதுன் வெச்சுக்கோங்களே இப்போ அந்த தங்கமயில் சிறிய சேமிப்பு திட்டோன்ருக் பத்தீங்களா அதுல நூறு ரூபா கெடக் ச்சாலு இன்னைக்கு சௌரியம் பண்ணி குடுத்துருக்கறாங்க நம்முளுக்கு அந்த நூரூபாயாவது அதுல சேமிக்கணுமே அப்டின்டு சின்னதா போன வருசோ ஒரு காப்பவுன்னு வருசோ ஒரு காப்பவுன் வாங்கணுன் சேமிச்சுட்டு வந்துட்ருக்கோ நம்மளால முடிஞ்சது சிறு சேமிப்புங்கிறது இருந்துகிட்டே இருந்தாதா நல்லது நம்ம நாளைக்கு யாரையு ஆ அன்றிப்ப இருக்க கூடாது அ நம்ளோட இது சிறுசேமிப்பு தா நாளைக் பெரிய ஒரு இதா இருக்கு உங்களிடம் அது மாரி ஏதாவது இருக்குதுங்களா
நெறைய இருந்துச்சுமா இருந்து இருக்கு எல்லாமே இருக்கு நல்லா சிறுசேமிப்புனால மொதலையே வந்து என்னோட இதுல வந்து இன்னிக்கி வந்து
ஏ ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க சொஞ்ச கொஞ்சமா ஒவ்வொரு தொழில்யா இருந்துல வந்துருப் இருப்பீங்க சிறு சேமிப்பு இல்லாம வந்திருக்க முடியாது
எது இது இருக்குது இது இந்த சிறுசேமிப்புனால தா ரெண்டு பிள்ளைங்கள படிக்க வெச்சருக்கோ ரெண்டு புள்ளைங்களுக் கல்யாணம் பண்ணி வெச்சு
ஏ நீங்க சொந்தமா கடைகள்ல்லா வெக்கலையா
நா வெச்சிருக்கே வெச்சிருக்கே வெச்சிருக்கே வெச்சிருக்கே நெறைய வந்து நா வந்து ஆ ஆரம்ப காலத்திலிருந்து ஒவ்வொரு தொழிலாக பண்ணே ஒவ்வொரு தொழிலா பண்ணி எனக்கு ஒவ்வொரு பொ தொழில் பண்ணி ஒவ்வொரு தொழிலே ஒ்வவொரு அனுபவ கெடைக் சிது கடைசியா ஒரு தொழில் வந்து பாத்தீங்கனாக்க வந்து ஒரு ட்ராவல்ஸ் வந்து ஒரு தொழில் பண்ணே அது வந்து நல்லா எனக்கு வந்து அது வந்து எனக்கு ரொம்ப கை குடுத்தது அது வந்து இந்தளவுக் எனக்கு வந்து நல்ல கை குடுத்தது அந்த கை குடுத்த நீங்க சொன்ன மாரி சிறுசேமிப்பு வந்து நெறைய நா பண்ணிருக்கே எப்டின் கேட்டீங்கனா க ஒரு மெண்ட்ல வந்து ஒரு கார் வாங்குவே அந்த கார் டியூ கட்டுவே மறுபடியு அதுலிருந்து லோன் போடுவே அதுலிருந்து யாருக் காவது ஒரு நக வாங்குவோ ப வீட்டுக்காரமாட குடுத்து ஒரு நக வாங்குவோ அப்டி எப்டியோ வெச் தா பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வெச்சோ பையனுக் கல்யாணம் பண்ணி வெச்சோ அடுத்தது வந்து ஒரு வீடு ஒன்னு கட் நா இப்டிதா இதெல்லா சிறிசமிப்புனால தா நா வீடு கட்னே செரிங்களா அதெல்லா இல்லன் சொல்ல கெடையாது சிறு சேமிப்பு வந்து து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இது எதுனா சிறிசேமிப்பு தா அதுல த வந்து இன்னைக்கு நூறுரூபா வந்துதுனா நூறு ரூபாயல எதோ ஒரு பத்து ரூபாவாவது நம்ம வந்து ஒதுக்கி வெச்சுருவோ
ஆம்மா
அந்த ரூபா ஒதுக்கி வெச்சம்னா நாளைக்கு அத பத்து நாள்ல அது நூறு
இப்பவா ஒன்னு இல்ல சாதாரணமா ஒரு பத்தாயிர சம்பாதிக்கிறாங்கன் வெச்சுக்கோங்களே ஒரு அஞ்சாயிரவா வீட்டு வாடகை குடுக்குறோ கரண்ட்டு பில்லு சிலிண்ட்ரு எல்லா ஏழாயிர போயிரு சாப்பாட்டுக்கு ஒர் ரெண் டாயரோ ஒரு இது சாதாரண குடும்பத்துக்கு சொல்
ஆ ஆம்மாம்மாம்மாம்மா ரெண்டாயிரபா போனா ஹலோ ஹலோ தோழரே தோழரே ஹலோ ஹலோ